வணக்கம் தோழி
ஆ என்ன பண்றீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா
எல்லா வேலையும் முடிஞ்சி தோழி நீங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்ளா
ல்லிங் தோழி இன்னும் பாதி வேல அப்டியேதா இருக்கு இன்னும் கொஞ்ச போய் முடிக்க வேண்டிய வேல இருக்கு நல்ல தண்ணி வேற எங்க வீட்ல வருதா போய் இனிமேல் தான் அதெல்லாம் புடிச்சு வைக்கணும் மத்தியானம் சமைக்கணு கொஞ்ச கிளீனிங் வேலயல்லாம் இருக்குங்க தோழி அப்டியே புள்ளைங்க வர வரைக்கும் எனக்கு இந்த வேலங்களே ச சரியா இருக்குன்னு நெனைக்கிறே
கண்டிப்பா என்னதா நம்ப வீட்டுல ருந்தாலும் அ வீட்டு வேலைகள் வந்து தொடர்ச்சியா இருந்துட்டேதா இருக்கும் கொஞ்ச நேரம் கூட நம்பளுக்கு ஓய்வு கெடைக்கவே கெடைக்காது ஆனாலும் நம்ம அந்த வேலை எல்லாம் கொஞ்சம் ஆஹ் நேரம் ஒதுக்கி எந்தந்த வேலைய் எவ்ளோ சீக்கிரமா செய்யணும் அப் அப்டின் நம்ம நேரத்த ஒதுக்கிக்கிட்டோனா கொஞ்ச நம்பகொஞ் நம்மளுக்கு கொஞ்ச ஓய்வு கிடைக்கு அப்படின்னு நான் நினைக்கிறே நீங்க என்ன சொல்றீங்க
கண்டிப்பாங் தோழி அந்த ஓய்வு எடுத்தாதா ஏன்னா நம்ம காலம்பரயும் நம்ம நேரமே எழுந்திரிக்கிறோ இல்லையா அதனால வந்துட்டு ப்ப வேல செஞ்சுக்கிட்டே இருந்தம்னா நம்ம வந்து ரொம்ப சீக்கிர சோர்வடஞ்சிட்றோ அதனால கொஞ்சமா ஒரு ஆ ரொம்ப நேர இல் னாலும் ஒரு அர மண் நேரமாது ஓய்வெடுத் த்தம்னா அடுத்து மீதி இருக்கிற நாள் பாத்தீங்கன்னா கொஞ்சொ வேல செய்ருக்கு ரொம்ப நம்ளுக் கொஞ்ச சுலபமா இருக்கு இல்லினா வச்சுக்கோங்களே வேலயும் சுறுசுறுப்பா ஆகாது குழந்தைங்க கிட்டு நம்ம நல்லா கவன செலுத்த முடியாது அதனால முடிஞ்சளவுக்கு நல்லா வந் உம் ம் ஒரு கொஞ்சொ ஒரு அர மண்நேரம் ஓய்வு எடுத்துட்டு திரும்பி நம்ம வேலய ஆரம்பிச்சொம்னா கொஞ்ச நல்லா இருக்குனு நெனைக்கிறே தோழி
கண்டிப்பா நீங்க சொல்றது சரிதா அஹ் வீட்டு வேலைகள்ன்னு சொல்றப்ப எந்த வேல உங்களுக்கு ரொம்ப கடினமாருக்கும்னு நெனைக்கிறீங்க உங்க
வீட்டு வேலைங்க எல்லாமே கடினமாதாருக்கும் ஆனா நம் ய் நம்ம அத எப்டி எடுத்துக்கிறோங்கிற ஒரு இதுலதா இருக்குங்க தோழி நா என்ன பண்ணுவன்னா பிள்ளைங்கள்லா இல்லினா எனக்கு அந்த பாட்டு கேட்கறதுன்னா எனக்கு ரொம்ப புடிக்கும் அதனால நா ஏதாவது பாட்டு போட்டுட்டு அந்த ஆ பலய அந்த எஸ் பி பி சார் பாட்றதோ இல்ல இளையராஜா பாடல்கள் கேட்டுக்கிட்டு அப்டே ஒவ்வொரு வேலய நா ஆரம்பிச்சேன் வச்சுக்கோங்களே அப்டே நான் பாட்டு கேட்டுட்டே பாதி வேலங்கள முடிச்சிர்ரொ கடினமா அப்படின் தோன்றது வந்து அந்த பாத்திரம் கழுவி அது திருப்பி அந் அந்த எடத்துல எடுத்து வக்கிறதா கொஞ்ச கடினமா நா எனக்கு தோன்ற ஒரு விஷயம் மத்தபடி எல்லா வந்து சமைக்கிறதுக்தெல்லா எனக் ஒரு புடிச்ச விஷய தா மத்ததெல்லா இந்த கிளீனிங் பண்றது எல்லாமே நான் கொஞ்ச பண்ணுவ பாத்திரங்கள வரது மட்டுந்தா அத பொய்சு ஆரம்பிச்சு அத முடிச்சு திருப்பி எடுத்து வைக்கிற வரிக்கு கொஞ்சோ ஒரு மாரி அது போய் செய்யறக்கு மட்டும் கொஞ்ச தயக்கப்பட்டு தயக்கப்பட்டு செய்வே மத்தபடியெல்லா எல்லா விஷயங்களும் கொஞ்சம் ஆஹ் பாடல கேட்டுட்டே அப்படியே நா செய்ய ஆரம்பிச்சிருவேங்க தோழி நீங்க எப்படி பண்ணுவீங்க உங்க வேலைகள் எல்லாம் உங்களுக்கு எது கடினமா தோணும்
எனக்கு நீங்க சொல்ற மாரி பாத்திர கழுவுற வேலய் இன்னொரு ஒரு வேல துணி துவக்கிற வேல துணிய தொவைச்சு காய வச்சு அதையு நீங்க சொல்ற மாரி மடிச்சு வைக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு வேலயாதான் தோணும் ரொம்ப சுலபமான வேலதா அது எனக்கு என்னமோ அது ஒரு ஒரு ரெண்டு நாள் துணி சேர்ந்ததுக் அப்பறோ மடிச்சோம்னா கொஞ்சோ த் திருப்தியா இருக்கா மாரி இருக்கும் ஆனாலு நா இப்ப என்ன பண்றது தொவச்சி உடனே உடனே காய வச்சு காய வச்சு உடனே எடுத்து வெச்சிட்றது ஏன்ன உடனே செஞ்சட்டோம் அப்டின்னா அந்த வேல வந்து சேர்ந்து இருக்காதுல அப்டிங்கிற மாதிரி எனக் தோனு
ஆமாங் தோலி இப்போ அந்த ரெண்டு மூண் நாள்னு வெச்சுக்கோங்களே அது இன்னோ ரொம்ப பெரிய ஒரு வேலையா தெரியு இப்போ அப்பப்போ அப்பிடிங்கெல்லா அந்த ஒரு பத்து நிம்ஷத்தில முடிச்சிற்ற வேலையாருக்கூ இதே நெறையா சேந்துச்சின்னா இதே நெறையா சேந்துர்ச்சின்னா நமக்கு வந்து அது வந்து பெரிய ஒரு பாரமா தெரியோ அது அனால வந்துட்டு எப்வுமே பத்தீங்கன்னா உம் ஆ வேலைய கொஞ்ச கொஞ்ச அன்றாட வேலைகள நம்ம முடிச்சோம்னாலே நமக்கு கொஞ்ச சுலபமா இருக்குன்னு நா நெனைக்கிறே நீங்க என்ன நெனைக்கிறீங்க தோலி கேக்குதுங்ளா தோளி கேக்குதுங்ளா உங்க வேலைங்கள நீங்க அப்படி தா முடிப் ப்பீங்ளா தோலி கேக்குதுங்ளா சொல்லுங்க தோழலி கேக்குதுங்ளா தோலி கேக்குதுங்ளா
தோழி கேட்க்குதா
கேக்குதுங்ளா அ எனக்கு கேக்குது நீங்க பேசுறது கேக்கு என்ன நா பேசுறது கேக்குதுங்ளா
ஹல்லோ
கேக்குதுங்தோழி நீங்க பேசுற்து எனக்கு கேக்குது நா பேசுற்து கேக்குதுங்ளா நா பேசுற்து கேக்குதுங்ளா
இப்போதா கேக்குது போன கால்லயு இதே மாரிதா ரெண்டு நிம்ஷத்துக்கு மேல கேட்காமே இருக்கு
இல்லிங்ளே எனக்கு நீங்க பேசுற்து கேக்குதே நா பேசுற்து உங்ளுக் கேட்க மாட்டேங்குதா
ஆமா நீங்க பேசுற்து இப்ப ரெண்டு நிம்ஷோ போன தடவ நம்ப பேசுறப்பேயே அதே மாரி ரெண்டு நிம்ஷோ கேட்காமேயே இந்தது தொடந்து பேசுவோமா
ஆஹ் பேசுலாங் தோலி பேசுங்க
இப்ப துணிதொவக்கிற வேலைய வந்து எப்டி சுலபமா நம்ப செய்றது அப்டின்னு நீங்க எதாவது எனக்கொரு யோசன சொல்றீங்ளா நீங்க வந்து கையால தொவப்பீங்களா இல்ல அதுக்காக ச ம் வாஷிங் மிஷின்ல தொவப்பீங்ளா நீங்க
ரெண்டுமே தா பண்ணுவாங் தோழி இப்ப பிள்ளைங் போடுற யூனிஃபார்ம்ஸ் எல்லா பாத்தீங்கேன்னா அது கைல தொவச்சா மட்டு தா அது ரொம்ப நல்லாருக்கூ நா என்ன பண்ணுவன்னா அதுக்கு காலைல வெயிலுக்கு முன்னாடி இல்லைன்னா வெயில் இல்லாத சாய்ந்தர நேரமா பாத்து போவே வெயில்ல போனா உண்மயன்மே ரொம்ப ட டயர்டாயிருக்கூ அது அந்த வேலைக்கு ஒரு வெறுப்படிச்ச மாரி ஆயிருங்க அதனால எப்யுமே வந் எந் எழுந்திரிச்சி கொஞ்ச நேரத்தில போய் ஒரு ஆறு ஆறுலருந்து ஏழுக்குள்ளார பாத்திங்கன்னா போனோன்னா கொஞ்சோ சீக்கிரமா தொவச்சிட்டு வந்துருவோ மத்ததெல்லா வாஷிங் மிஷின்ல போட்டருவணுங்க ரொம்ப எதாவது கையில தொவைக்கணு வெ வெள்ள துணிகல்லா அதிகமா இருந்துச்சுனா மட்டுந்தா நா வந்து கையில போயி இந்த மாரி தொவச்சிட்டு தா வருவே அனால இந்த வெயில் இல்லாத சமயோ போனோன்னா நல்லாருக்கூ அந்த லேசா அந்த காத்து விடியற் காலைல அந்த காத்து வீசயில நம்ம போய் அத செய்றப்போ அந்த வேல செய்றது கொஞ்சோ நல்லாருக்கு ப அது ஒரு மாரி இப்போ ஒரு ஒரு மாரி மைண்டுக்கு ரிலாக்ஸாகருக்கு இல்லேன்னு பாத்துக்கோங்க வெயிலோ இல்லை ஏதாவது கடினமான நேரத்துல நம்ம போனோம்னா நமக்கு அத செ வேல செய்யறதுக்கே பாத்தீங்ன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால கொஞ்சோ அந்த மாதிரி டைம்ல போய் கீங்கன்னா கொஞ்சோ நல்லா இருக்கு
நீங்க சொல்றது சரிதா ஆனாலு எனக்கு வாஷிங் மிஷின்ல துணி தொவைக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில கரைகள் வந்து போகவே மாட்டுது குறிப்பா காலர் பகுதியில இருக்குற கரைகள் வந்து என்னதா செஞ்சாலும் அது போகவே போகாது நீங்க அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் பின்பற்றுறீங்களா சொல்ல முடியுமா
ஆமாங்க தோழி அது வாஷிங் மிஷின்ல பத் பாத்தீங்ன்னா இப்போ இருக்கற அந்த இது இதுல பாத்தீங்னா ஒரு டேப்லட் மாரி இருக்கு அத போட்டுட்டு நைட்ல பாத்தீங்ன்னா ஒரு ஒரு மணி நேரோ நம்ம ஆன் பண்ணி அத விட்டுட்டோம்னா இருக்கற அதுல இருக்கற கரைகள் எல்லாத்தையுமு அடிச்சு எடுத்துடு இது மாரி நம்ம மாசோ ஒரு வாட்டி அந்த அந்த கிளீனிங் டேப்லெட் எடுத்து போட்டு அத அ நம்ம வாஷிங் மிஷின கிளின் பண்ணும் போது உங்களுக்கு நம்மளோட அதில் இருக்கற அழுக்கெல்லா நமக்கு சேராது இல்லின்னா இன்னொன்னு என்ன பண்ணலான்னா அந்த நீங்க காலர் பர்டிகுலரா சொல்றீங்க இல்லையா அந்த காலர மட்டு எடுத் த்து நீங்க அப்டியே கையில வெச்சு தேய்ச்சிட்டு அப்புற நீங்கள் போட்டிங்கன்னா எப்பயு போல நல்லாருக்கு எப்பவுமே வாஷிங் மிஷினில் வந்து பவுடர்ல்லா யூஸ் பண்ணுறத விட அந்த அந்த லிக்விட் மாரி இருக்கறது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா சுத்தமாருக்கு துணிகள் தொவைக்கிறப்பெல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கு தனித்தனியாக பிரிச்சு தொவைக்குவேன்னு வைங்களே அதாவது இப்போ இப்போ இப்போ என்னோட துணிகள்னா நா தனியா அந்த மாரி பண்ணுவே இல்ல எங்க வீட்ல அப்டின்னா அவரது தனியா தொ இப்போ கொழந்தைங்கல்ல தனி தனித்தனியா தொவைக்கும் போது பாத்தீங்ன்னா உங்களுக்கு கொஞ்சோ அஹ் அ அ அவங்கவுங்களுறது கொஞ்சே நீட்டா கிளீனா இருக்குன்னு வெச்சுக்கோங்களே எல்லாத்தையு ஒன்னா போடுறத விட கையில தொவைக்கறதுதாங்க எப்பயுமே ஒர் நல்ல விஷயொ என்ன பொறுத்த வரைக்கு ரொம்ப நல்லா இருக்கு கள் கோ எப்போ ஒரு அரை மணி நேரோ ஊற வெச்சுட்டு அப்டியே எடுத்து தொவச்சோம்னா ரொம்ப நல்லா ப்ப ப ரொம்ப நல்லாருக்கு அதுதா நம்ம ஆரம்பத்துலல்லா இப்பதானங்க மிஷின் டைம் இல்லாதங்காட்டி மிஷின்ல போட்டுட்டுருக்கோ
அ ஆ நீங்க சொல்றது இதா நா வந்து இப்ப வாஷிங் மிஷின் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவே அப்படின்னா ஆஹ் போர்வைகள் அ தலகாணி உரைகள் இது மாதிரி கடினமான அழுக்குகள் உள்ள துணிகளை மட்டு துவைக்கிறதுக்கு நா அது வந்து உபயோகிப்பே மற்ற நேரத்துல ஆஹ் அந்த ஆண்களோட துணிகள் அதாவது பேண்ட்டுகள்லா இருக்குல்லையா அதல்லா ரொம்பவே அழுக்குகள் அதிகமா இருக்கும் சில நேரங்கள்ல அந்த மாதிரி ரொம்ப ஆ கனமான துணிகள மட்டு ஆ மிஷின்ல போட்றது மத்த நேரங்கள்ல என்னோட துணிகள் அப்றொ ப பசங்களோட துணிகள் எல்லாமே தொவைக்க ஈஸியா இருக்குறத எல்லாமே கையில நா தொவச்சிர்றது இதுல பெரும்பாலு பாக்குறப்ப ஆ வாஷிங் மிஷி ஷின்ல போட்டோம்னா நம்மளுக்கு நேரோ ரொம்ப அதிகமாகுது ஒரு மணி நேர் நேரொ ஒன்ற மணி நேரொ அத வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஒரு அரை மணி நேரத்துலே முடியிற வேல ஒரு மணி நேரோ ஒன்றரை மணி நேரோ நம்ம அ வெ பண்ண வேண்டியதா இருக்கு
கண்டிப்பா ஆமா இப்ப இதுல வேற கரண்டு செலவு ரொம்ப ஜாஸ்தியாருக்கு அதுனால வந்துட்டு எப்பமே இந்த கைல தொவக்கிறது நல்ல விஷ்யந்தா ஆனா வந்து இப்போ நம்ம முன்ன நம்மோ அம்மா அப்பாங்க பாட்டி தாத்தாங்க இருந்தா ஒடம்பு ஆரோக்கியொ நமக்கு இப்பொ இருக்கறதுல்லையே எல்லார்மே கை கை வேலைகள்ல செய்ய முடியறது இல்ல பசங்கல்லா வெச்சுக்கிட்டு நம்ம எல்லா வேலையிலுமே கையில செய்ய முடியாததுனால தானங்க இந்த மாதிரி இதுல நம்ம உபயோகப்படுத்த வேண்டிய சூழ்நெலையில இருக்கோ இருந்தாலு ஆனா வந்துங்க நம்ம கொஞ்சோ நேரத்த ஒதுக்கி சில விஷயங்கள் இதெல்லா செய்யும் போது இது இதெல்லாந்தா நம்ம ஒடம்புக்கு ஒரு உடற்பயிற்சி மாரி நம்ம ஆ வீட்ல இருக்குற பொ பெண்களுக்கு பாத்திங்கன்னா இந்த மாரி வேலைகள செய்யும்போதா நம்மளு உடற்பயிற்சி மாதிரி இருக்கு நல்லா அதையு இதையு செஞ்சாதா நமக்கு வந்து நல்லாவு இருக்கு இல்லேன்னா நம்மளே வந்து பாருங்க கொஞ்சோ அது ஒரு மாரி சோம்பேறித்தனமா இருக்கிற மாரி நம ஆயிடுவோ அதனால இப்ப இந்த மாரி செய்யறத ஒரு நல்ல விஷயமா தா நா பாக்கறே
ப்பா நீங்க சொல்றதும் சரியான ஒண்ணுதா அ குனிஞ்சு நிமுந்து வேல பாக்குறதுதா நல்லது நம்ம முதுகெலும்பு இடுப்பெலும்புகளுக்கு நல்லது பெண்களுக்கு குறிப்பா அ கீழே குனிஞ்சு வேல பாக்குறதா அவுங்களோட அ உடல் வாகுக்கு கொஞ்சோ ஆரோக் த்தியமா இருக்கூ அப்டினு நா கேள்விப்பட்ருக்கே அது உண்மையும் கூட நீங்க சொல்ற மாரி தாத்தா பாட்டி காலத்துலெல்லா இந்த வாஷிங் மிஷின்லா இல்ல இப்பதான நவீனமா காலத்துலதான இந்த மாரி மிஷின்ல்லா கொண்டுட்டு வந்துருக்காங்க
ஆமா ஆமாங்க அததா சொல்றே அது அந் அந்த காலத்துலெல்லா நம்ம அதே தானங்க இதுல தண்ணியு பாத்தீங்கன்னா நெறைய மிச்ச பண்ணலாம் ஒரு ஒரு மூணு பக்கெட் நாலு பக்கெட் தண்ணி இருந்தா நம்ம அப்டிய எல்லாத்தையு தொவச்சுடலா ஆனா இத மிஷின் எடுத்துக்கோங்க தண்ணி பாட்டுக் பைப் வழியா போய்கிட்டேருக்கூ ஆ துவைக்கிறக்கு ஒருவாட்டி போகு அலாசருக்கு ரெண்டு தடவ போயிடு இது பண்ணணு அந்த மிஷின் அத அந்த இது நெறைய தண்ணி விழுந்துகிட்டே இருக்கணு தண்ணி செலவு கரண்ட்டு செலவு இந்த மாரி அத உபயோகிக்க உபயோகிக்க நம்மளுக்கு அந்த வாழ்வாதார முறைகளே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா தா நமக்கு இருக்கு அதுனால வ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு இந்த நடுத்தர மக்களுக்கெல்லா பாத்தீங்கனனா இங்கேயும் இல்லாம அங்கேயு இல்லாம இருக்குறதுனால இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல ஆன நம்ம மிச்சப்படுத்த முடியு இல்லைங்களா
கண்டிப்பா நீங்க சொல்றது சரிதான் ஒரு பத்து ரூபாய்க்கள முடியிற வேல வந்து ஆ கர மிஷின் அப்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா மின்சார செலவு அந்த துணி துவக்கிறதுக்கான பொருள் வாங்குற செலவு இது மாரி நிறையவே செலவுகள் அதிகமாகு தொடர்ந்து பேசுவோம் தோழி ரொம்ப நன்
ரொம்ப நன்றிங்க தோழி